என்னோட தொலைபேசி மிகவும் கோலாராகிக்கது
இன்னொரு தா
ஆஹ் என் என்னோடதுல்லா என்னோட அம்மாவோடது
ஓ சேரி சேரி நீ எப்பொ தொலைபேசி வாங்வ
நா எப்ப வாங்கியவேனா ஒரு ஃபைவ் டேஸ்ல வாங்குவனி என்ன தொலைபேசி வாங்குறது என்ற ஒரு சந்தேகம் ஆனா அந்த தொலைபேசி வாங்கிட்டனா நா அதுல எல்லாமே தொறந்த்றுவேன் தொறந்துட்டு அதுல்ல நம்ம இப்டி பேஸ்
சேரி பேஸ்லாம் பேசிட்டே இருக்லா நம்ம சொல்றே நீதா காட்டு க்குள்ள பொய் கல்லூரி பட்டுவ
காட்டுகுள்ள எனக்கு என்ன சந்தேகம் என்றாள் என்னோட கா என் கல்லூரி தாண்டி உன்னோட கல்லூரிக்கு போணுமா இல்ல ஓ கல்லூரி தாண்டிதா என்னோட
என் கல்லூரி வந்ட்டு முன்னாடியே இருக்கு இந்த மாரி காட்டுக்குள்ள போய் தேடணுன்னு அவசி
எப்டி ஏ கல்லூரி தாண்டிதா உ கல்லூரினா அப்ப ஏ கல்லூரி தாண்டிதான நீ போற
இல்ல ஊ கல்லூரி உள்ள அப்டியே போகுமா எடது பக்கமா என்னோடது வந்ட்டு நேரா அப்டியே போகொணு எங்கயு திரும்பாம போனா அப்டியே வெளியிலயே இருக்கு
ஓ என்னோட காட்டு பாசி கல்லூரி
தெரியாத் தா நீ போய் சேரும் போது உனக்கு தெரியாது அது காட்டுக்குள்ள இருக்குன்னு
தூ நம்ம ரொம்ப நாள் ஒரெடத்துக்கு சாப்புட போணுன் ப்ளான் போட்ருக்கோல்ல ஆஹ் அதுக்கு பக்கத்துல தா வந்துட்டு அதுக்கு இந்த நம்ம போய் இந்த கல்லூரிலஸ்
ஆஹ் அது அதோட இன்னொர் இது
அஹ் இந்த பானிலை
பங்ள வா
அங்கதா வந்துட்டு இந்த கலை கல்லூரிகள் இந்த அறிவியல் கல்லூரிகள் எல்லாத்துக்குமே வந்து
ஆமா என்னையு இப்பதா மண்டய தேச்சாங்க நானு கல்லூரிக்கு போய் நானு கேட்ட என்ன என்ன சொன்னாங்கன்னா நீங்க வன்ட்டு அந்த வானம் இருக்கற கல்லூரிக்கு நீங்க சொல்லுங்க நீங்க அப்ப அப்ப எங்க அம்மா சொன்னாங்க இந்த மாரி காட்டுக்குள்ளேலா உன்னைய நா நம்பி அனுப் மாட்ட நீ வன்ட்டு வா நீ வன்ட்டு வேணுனே என்னோட வாகனத்த தொலச்சிட்டு நா போமாட்டேன்னு சொல்லுவ அதனால வேண்டா வாகனம்தா அது முன்னாடி இருந்துது இப்ப வந்துட்டு எங்க பாத்தாலு நா வன்ட்டு கல்லூரி வா வாகனத்துலதா போயாகணு அதனால எங்க அம்மா இருந் ட்டு இங்கயே சரி முன்னாடியே இருக்குல்ல இங்கயே சேந்துக்கோ எதுக்கு உள்ள வரிக் போற அப்டின்னு சொல்லி நா முன்னாடியே சேந்துட்ட
ஆனா என்னோட கலோரிக்கும் உன்னோட கலோரிக்கும் ஒரு அ இடைவெளி ஒரு பத்து நிமிடதா
ஆமா ஆனா வர்லா ஆனா எப்டி உள்ள இருந்து யாரு வரது
உள்ள யாராது மகன் நண்பர்களுடன் வா இல்லனா நா என் ஆண்ம ஆண்மகன் நண்பர்கள் கூட வரன்
ஆமா நீ வா ஆண் மகன் நண்பர்களுடன் வா என்னோட கல்லூரி ஒரு கல்லூரி வி இல்ல என்னோட கல்லூரி ஒரு ஆடுகளி கல்லூ எல்லா உ கல் ஒரு ஆடுகளி இல்ல
கல்லூரி வந்து மிகவும் மிகவும் மிகவும் ஆடுகாளி
சரி அது எதுக் தெரியும் நீ
மிகவும் என்றால் மிகவு
ஹ பிடித்தவன்
குட்டை தோழியின் கணவன் யாரு
குட்டைத்தோழி குட்டைத்தோழியின் நெட்டைக்கணவன் ஆமா
கணவன் அவங்க வந்துட்டு கல்லூரி படிச்சு முடிச்சுட்டாங்கல்ல
அங்கதான படிச்சாங்க
ஓ எனக்கு அது தெரியாது
அப்படியா அதனால தான ஒரே சண்டை சச்சரவு இப்படியே வந்துட்டு இருந்தது
ஓ என்னுடைய கணவன் இருக்கான்ல அவன் எங்க படித்தானோ அங்கதா நானும் நட்டை குட்டை கணவன் குட்டையின் கணவனு படி தன்றன்
இல்லை இல்லை
ஓ என் கணவனும் அவ வேற வேற க
ஆமா அதுவு அது எப்படி சொ இவன் என்னோ பிள்ளை என்னோட எல்லா ஒரு பிள்ளை அம்மன் அந்த கல்லூரி தான படிச்சான்
ஆமாமா படித்து மாறி வேற போயிட்டாங்கல
அங்க இருக்கிற பிள்ளைங்களோட எல்லாமே வாங்கியாச்சு இருக்கிற புள்ளைங்க கூட வாங்க முடியல
ஓ ஓக்கே செரி சரி சரி
அதனால இங்க வந்தாசவங்க ஆனா அப்ப நா அந்த நானு தான போ போன அந்த காட்டுக்குள்ள அப்பவே எனக்கு சந்தேகம் தான் இந்த காட்டுக்குள்ள போம்போதே எதாச்சு நடக் ஓ கண்டிப்பா நடக்கு அப்டீனு நீங்களு போய் டெய்
உம் அய்யோ கடையவே கடையாது அப்டி ல்லா மா வரவே மாட்டேன்
யாரு இருக்க உங்குளுக்கு அங்க நம்
யாருமே இல்ல யாரும் என்றால் யாருமே இல்லை
எனக்குமே யாருமே இல்ல உங்களுக்கு எவ்ளோ மணி நேரம் ம் கல்லூரி
அதாவ் காலையில் ஒம்போது து மணியிலேருந்து மாலை நான்கு மணி வரை
அ நீங்க கலை கல்லூரி எதுக்கு உனக்கு நா ஒம்போது ம அ இருந்து நாலு மணி வெரிக்கு
அறியவில்லை நண்பா அறியவில்லை
எல்லா கல்லூரி எட் ட்டுலருந்து ஒரு மணி வெரிக்குந்தா கலை கல்லூரி
அதேதா
எனக்குந்தா விடுங்க எனக்கு ஒம்போது மணில இருந்து நால்ர மணி வரைக்கு
கருமம் என்று எனக்கு தெரியவில்லை நான்கு மணி விடும் நால்ர மணிக்கு கல்லூரியின்
நீங்க எங்க போய் கல்லூரி வாகனம் ஏறுவீங்க இங்க எங்க வீட்டு கிட்டயா இல்ல அங்க முன்னா உங்க வீட்டு கிட்டயா அங்கயே
பக்கத்துலயே வந்துரு
அப்புடியா நீங்க வந்ட்டு நா உங்க முன்னாடி வரியு போகனும்
இங்க வந்துட்டு என்னோட கல்லூரி பேருந்துக்கு வந்ட்டு நா நடக்கவே தேவயில்ல அவ்ளோ பக்கந்தா விட் டா நம்ம வீட்டுக்கே கூட வந்துருவாங்க போல அந்த அளவுக்கு பக்கந்தா
நா இங்க இருந்து போறக்கு எனக்கு இப்போ ஒரு வாகனம் வேணு நா வந்ட்டு இரண்டாவதா ஒரு வாகனம் வாங்க போற
ஓ அத அங்க போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு யா
ஆமா வீட்டுக்கு எப்ப வ ரீங்க நீங்க
வீட்டுக்கு எப்ப வரீங்களா?
சொல்லுங்க நீங்க அனைவரும் எப்ப எ வீட்டுக்கு வரீங்க?
எல்லாரும் கள்ளிக்கு சென் போயிட்டு இருக்காங்க
நான் வந்து யாரு உன்னோடைய உங்குடன் ஒரு குட்டை இருப் பாளே அவட்ட கேட்டே அந்த குட்ட என்ன சொன்னாலா நான் அஹ் விடுமுறை போட கூட தயார் நான் வரேன் நீங்கள் தேதி மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறா அவ
ஓ அதாவது ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் வந்தது அல்லவா?
என்ன மனை உளைச்சல் நம்மதா அன்னைக்கே பேசி தீர்த்துட்டோமே இனி என்ன?
ப்புறோ
அதுக்கப்புறோ என்ன?
க்கும் குட்டை தோழி வந்து உன்னிடம் ஒண்ணு கேட்டாள்ள? அது வந்து சட் கட்ட உச்ச கட்ட ஒரு புரிதலே இல்லாத ஒரு விஷ்யோ
நான் முன் நான் முந்தானேத் து ஆஹ் என் கையில் ஒருத்தி வரைவால
கை ஆமா
அவ அவ வீட் வீட்டுக்கு வந்து நா ஒரு இது குடுக்க போனே போடுறது சரியா?
ஆஹ்
அது வந்ட்டு நா பாதிசால்தா நீங்க எனக்கு மாத்தி குடுங்க அப்புடின்னு சொல்லி நா போன
ஓ கையில ஒருத்தி வரைவாள் உம்
ஆஹ் அப்புறோ நா வந் ட்டு வந்துட்டு நா இது இருக்குல்ல
நா கூட கையில் வரைவள்ன்னு சொன்னப்போ அஹ் மிச்சர் தின்பவரின் பொண்டாட்டி என்றா
இல்ல
கையில் வரைபள் ஓகே ஓகே
நா வந்துட்டு அப்புறோ வந்துட்டு நா இங்க அடுத்த நாள் இதுல்ல பிறந்த நாள் இல்ல அதனால மூஞ்சி கொஞ்சே நல்லா இருக்கட்டு என்று நான் போய் கொஞ்சோ மூஞ்சி ஏதோ பண்ண என்ன பண்ணனும் ஒண்ணும் பண்ணல முன்னாடி மட்டு ட்டத முட்டி முட்டி எடுத்துட்டே மூஞ்சிட்டு எடுக்கறது ஆஹ் அப்போ அந் ந்தக்கா கேக்குறாங்க கிட்ட நீயும் உன் குட்டை தோழியும் என்னை இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க உங்க வீட்ல கேட்க மாட்டாங்களா என்று என் கேட்டாங்க
ஆஹ்
எப்போ பாத்தீங்க என்ன அப்படின்னு கேட்ட ரெண்டு நாள் முன்னாடி சொன்னாங்க நா சொன்ன நா ரெண் ரெண்டு நாள் முன்னாடி நான் என் சொந்த ஊரில் இருந்து நீங்க எப்படி பாத்தீங்க நீ தான் நீயும் அந்த பிள்ளையும் பாத் என ஆ கருப்பு நிற ஆடைக்கு நல் எல்லா திகு திகு என்று அணிந்து கொண்டு நீங்க எங்கேயோ போனீங்க நா போன் இல்ல இல்ல நானே நேத்துதான் ஊர்ல இருந்து வந்தேன் நேத்து ஊர்ல இருந்து வந்துட்டு நான் போய் என்னோட உங்களோட தோழியோட புள்ளைய போய் பாத்துட்டு நான் இப்பதான் வர்ரேன்
உம்
நாளா இல்ல அது அப்படி சொன்னே னே அப்புற நான் இருந்துட்டு ஏ இவ இவங்க மட்டும் இல்ல என்னோடைய என்ன சொல்றது எனக்குந்துவங்க நெறைய பேரு என்னோட என்ன என்னவனே கேட்டும்
உம்
இருக்பேன் என்று சொல்லிட்டு நீ இங்கு சுத்
ஐயோ என்ன எல்லாரும் உன்ன மாரியே இருக்காங்க போல
அப்புரு கிக் கேக் என்திக என்ன ஏமாத்திரியா பொய் சொல்லுறியா என்ன பண்ண போ நான் சொல்ல நீ நான் ஏன் உன்ன ஏமாத்தன்னு சொல் ல்லு நானே இங்க இருக்கேன் என்று நான் அப்பதான் நான் வந்துட்டு பி ஏ அப்படி காலேஜ் பத்தி பேசுனேன் முகம் காட்டி அவ அப்பதான் நம்பற ஆஹ் செரி செரி அப்ப இது யாரு என்று கேக்குறான் நான் ஆ எனக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு இது ஆயிடுச்சு என்னடா இது என்னடா இது எல்லாருமே குழப்பறாங்கு சொல்லி வேனா அப்ப என்னுடைய குட்டை தோழிகிட்ட கேட்டேன் என்னடி குட்டை தோழி எல்லாரும் என்னை இத பத்தி என்னவோ சொல்றாங்க அப்படினு கேட்டா அன் ஏ குட்டைத் தோழி எனக்கே ஒரு இது குடுக்குறா இல்லடி நா வன்ட்டு அவ ஒருத்தி செரியா ஆம் அவ வந்துட்டு எனக்கு வந்துட்டு செய்யல அவளிடம் அவள் சுத்திட்டு இரு அவ பாக்க கொஞ்சம் என்னை மாதிரியே இருப்பா சரியா அவளும் ஒரு வடக்கி நானும் ஒரு வடக்கி அதனால அவ என மாரி இருப்பா அவ இல அவ வீட்டுக்கு மேலதான என்னோட தங்கிச்சி இருக்கா
ஆ
அவ அவ வீட்டு கீழ அவங்க இதல்லாம் ஒரே இதுதானே அப்போ அவ என தங்கச்சி சொன்னா அவங்க என்ன பத்து மணிக்கு இது என இது விளையாடுவாங்க ஒண்ணு அது விளையாடுறாங்க அப்புறமா போயி இதுல இன்ன அவங்க ஜாலிய தா இருக்காங்க நா எனக்கு நா போய் கேட்டுட்டே ஏன் இப்டி எனக்கு துரோகம் பண்றாங்க எல்லாரும் என்ன என்ன சொல்லி எனைய வந்து கேக்குறாங்க என்ன மினிக்கிட்டு போறேனு அப் இல்லடி என் எங்கிட்ட வாகனம் இல்லடி அவட்ட தான் வாகனங்கள் இருக்கு அதனால நா அவுங்க கூட வெளிய போறே எங்க அம்மம்மாவு வந்துட்டு எப்படி அவ அவங்க அம்மாவு ரொம்ப நெருக்கமான தோழிகள் இல அதனால எங்க அம்மா ஆ அவுங்க அவுங்க புள்ளங்கூட விட்டுறாங்க எனைய
ஆ ஆண்டி நா பின்னு கூப்பிடுற
ஆ ஹும்
ஆ